ஆ
நல்லா இருக்கு என்ன பண்றீங்க
ஆ நானுமே நல்லா இருக் இருக்கேங்க நானு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தே தம்பிக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியாம இருந்ததா அதனால கூட்டின்னு போயிட்டு வந்தோங்க இப்ப கொஞ்சம் பரவால்லங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து மனசும் நெறைவா இருக்குங்க
பரவாயில்லங்க பக்கத்துலதா கோயில் இருக்கு தினா
ஆமாங்க இங்க வந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாதா இருக்கு ஆனா வந்து நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுங்க கொஞ்சம் நெறையா இருக்கும் ஆஹ நா வந்து ஊர் பக்கம் போனது கடைசியா பாத்தீங்கன்னா மதுரை பக்கம் வந்து நெறையா கோயிலுங்க இருக்கு கொண்ணுங்க அங்க வந்து ஒரு நாலஞ்சு கோயிலுக்கு வந்து நாங்க ஒரு அஹ் வேன் புக் பண்ணி போயிட்டு வந்தோங்க நல்லா ஒரு அனுபவமா இருந்தது
ஓ பரவால்ல பரவால்லங்க
ஆமா ஹ மதுர எல்லாம் போனீங்க நல்லா போயிட்டு டிஃப்ரெண்டா டரை பண்ணி பாத்தீங்க
ஏ வந்து த்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்கா இருக்குல்லங்க அது வந்து சாப்ட்டேங்க அது வந்து வேற எங்கேயுமே அந்த டேஸ்டில் வந்து சாப்ட்டதில்லங்க எனக்கு ரொம்பவே புடிச்சி இருந்தது அது சொல்லும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுது வருது என்னன்னா அது வந்து நல்லெண்ணையில செஞ்சிருக்காங்க ஹ நல்லா வந்து ஒரு தொக்கு மாரி செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் மாங்காயல்லாம் வேற போட்ருந்தாங்க எங்க அந்த மாரி ஒரு இப்ப பொதுவா வந்து கடைகங்கல்ல பார்த்தீங்கன்னா மட்டனு கொழம்பா இருக்கட்டும் கிரேவியோ இல்ல சுக்காவோ ஏதோ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து அந்த இதுவா செய்வாங்க அஹ மசாலாவ வந்து இந்த பாக்கெட் மசாலாவ எடுத்து கொட்டி வச்சிருப்பாங்க ஹ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா மச மசாலா ஒரு டேஸ்ட்டு தா இருக்கும் ஆனா இது சாப்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க செஞ்ச மசாலா மாதிரியே ஒரு அந்தளவு வந்து ரொம்ப சுவையா இருந்ததுங்க அந்த மட்டன் சுக்கா வந்து என்னோட ஃபேவரேட்டுங்க அங்க சாப்ட்டதுல அப்புறம் வந்து பரோட்டாவும் நெறைய கடைங்கள்ல வந்து போ போடுவாங்க அதுமே வந்து நெறைய வகை பரோட்டா வந்து போடும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வந்து எனக்கு இந்த நூல் பரோட்டான்னு ஒண்ணு இருக்கும் இல்லங்க அது வந்து ரொம்ப விரும்பி சாப்ட்டேங்க நீங்க மதுரைக்கு போயிருக்கீ ஓகேங்களா
மட்டன் சுக்கா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு மட்டன் சுக்கா வெளுத்துட்டீங்க போல இருக்கே
இல்ல இல்லங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் தாங்க நாங்க வந்து சாப்பட போனோம் மதிய உணவு அப்பதாங்க சாப்பிட்டோம் கோயிலுக்கு போறன்னைக்கு எப்பமே நாங்க சாப்ட மாட்டோங்க காலையில எழுந்ததுலேந்து நைட்டு வரைக்குமே நாங்கள் சாப்ட மாட்டோம் கா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியுமே செரி அதுக்குப்புறமே செரி நாங்க சாப்ட மாட்டோங்க நீங்க போயிருக்கீங்களா மதுரக்கு மதுரையில ஏற்கனவே போனமா ஏதோ சொன்னமா ஞாபகம் அதனால தாங்க கேட்டேன்
இன்னக்கி வந்து நாங்க லாஸ்ட் போயிட்டு மீனாட்சிம்மன் கோயில் பிளஸ் வந்து வந்து வந்தோம் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சொல்லணும்னா அங்கயும் வந்து அந்த நான்வெஜுங்க சோ நல்லா நம்ம எங்க போனாலும் ஊர்ல போயிட்டு ஒரு கிராமத்துல ஒரு விட்டு விழுங்க சோ அது மட்டும் இல்லாம அமையனை இந்த ரோட ரோட் சைட்ஸ்லாம் போட்ருப்பாங்க கடைகங்க எல்லாம் போட்ருப்பாங்க இல்லைங்களா அதல அங்க பேமஸ்சுங்க அங்க அது ஒரு தடவ நெறையா அங்க போயிட்டு இங்க ஒரு ஒரு பிஷ் ஒரு மீன் கடை அங்க மீன் கடை அப்பெய்லிருந்து மீன் வந்து புடிச்சிட்டு வந்த மீன் இனிமே அது வச்சு நம்ம கண்ணு முன்னாடி வந்து அந்த கடைக்கு ஒருத்தர் நண்பர் ஒருத்தரு சோ அங்க போயிட்டே இருந்தான் எனக்கு ரொம்பாலுமே ரொம்ப பிடிச்சிரு நல்லா இருந்துச்சு அப்பர பண்ணம் அதுவும் நல்லா இருந்துச்சுங்க அங்கப்புறம் போடுவாங்க அந்த பர்மா சைடு கடைங்க எல்லாம் ரெண்டு மூணு இருக்குங்க அது பாருங்க நல்லாயிருக்கும் அது வந்து என்னன்னா கொஞ்சோம் டிசியாகவும் இருக்கும் பிளஸ் வந்து நமக்கு நல்லா ல்லிங்கெல்லா நெறைய இருக்கோங்க சொல்ல மாட்டா நம்ம முன்னாடியே எல்லாமே பண்ணி தரத பார்க்கும்போது அது இங்க போனோம்னா எதோ ஒரு செலிப்ரேட் பண் ற ஒரு ஊர குடுக்குங்க சோ அதனால நா விரும்புனது ஆஹ் என்னன்னா வண்டியில சுத்தி பார்த்திருந்துக்கலா சோ அது கொஞ்சோ என்ன அந்த கவுர்மெண்ட் அத யூஸ் பண்றதுனால கொஞ்சோ நெறைய சுத்தி பார்க்க முடியா
செரி செரிங்க நீங்க சொல்லம்போதே எனக்கு பாதி பசி வந்துடுச்சு இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எடத்துலமே போய் ட்ரை பண்ணி பாக்கணோன்றா மாதிரி தோணுதுங்க அடுத்த வாட்டி போம் போது போய் சாப்டு பாக்குறேங்க ஆஹ் இன்னொன்னு என்னன்னா ரொம்ப வந்து இப்ப பசி ஏற்படுத்தி விட்டீங்க அடுத்து எனக்கு வந்து பாதி பசி வந்துடுச்சுங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊர் பக்கோலாம் வந்து ஒரு ஒரு ஊர் பக்கமோ ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கோல எங்க ஊர் பக்கோலா பாத்தீங்கன்னா இடியாப்போவோம் அந்த சிக்கன் பக்கோடா வந்து சிக்கன வந்து சில பேர் சிக்கன் சில்லின்னுவாங்க சில பேர் சிக்கன் சாப்பீஸ்னுவாங்க சில பேர் சிக்கன் பகோடான்னுவாங்க அப்றோ ஒருத்தரோ ஒரு இந்த கவாப்புன்னுவாங்க எங்களுக்குல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இடியாப்பமோ இந்த சிக்கன் பக்கோடாவோ சாப்புடும்போது ஒரு அது டேஸ்ட்டே வந்து சொல்ல முடியாதுங்க அந்த அளவு ரொம்ப நல்லாயிருக்கோ ஆனா ஒரு சில பக்கோலாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தோட தேங்கா பால்லா சாப்புடுவாங்க அந்த மாதிரியும்இருக்கு அதுக்கப்புறோ வந்து எங் எங்க ஊர் எங்க நாங்க இருந்த ஊர் எங்க அம்மா ஊர்தாங்க அந்த பக்கோலா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா அந்த மாதிரி செய்வாங்க சேமியாலயே வந்து கொஞ்சோ காரமான காம்பினேஷன்லா கொஞ்சோ செய்வாங்க ம் லைக் வடகரியுமே ஒரு காம்பினேஷன் தருவாங்க தேங்கா பாலோ தருவாங்க ஒரு சில ஹோட்டலுங்கள ஆனா வந்து பொதுவா வந்து ம் மக்கள் வந்து விரும்பி சாப்புடுது வந்து இந்த காரத்தோடதா சாப்புடுவாங்க எங்க ஊர்லலா அந்த வட பஜ்ஜி அந்த மாதிரி கூட சேமியா தருவாங்க பஜ்ஜிக்கு இல்ல பட் வந்து வடைக்குமே போண்டா அந்த மாதிரி விஷியங்களுக்கு வந்து தருவாங்க ஆனா ஆஹ் ஹா ஒரு சில எடத்துல வந்து இந்த தெ இடியாப்பத்த வந்து தேங்கா பாலோட சாப்படுறாங்கங்க உம் நா வந்து மதுரையில பார்த்த வரைக்கும் நெறைய பரோட்டாதா வந்து இருக்கு ஒரு ஒரு ஊர் பக்கமோ ஒரு ஒரு மாரி இருக்கோங்க போல
ஆமா ங்க கடங்க அப்புறோ வேற எங்கெங்கெல்லா போயிருக்கீங்க
என்னதுங்க
வேற ஊர்க்கு
சம்மர் லீவ்லல்லா இல்லங்க பொதுவா அப்பப்ப நேரோ கெடைக்கும்போது எங்கன்னா போயிட்டு வர அனுபவங்களதா உங்ககிட்ட பகிர்ந்துக்குணே உம் வேற வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஊர் வந்து நானு வந்து போயிருக்கேங்க திருச்சி பக்கமோ பாத்தீங்கன்னா ஆ அங்கயுமே ஒரு சில இதுவெல்லா சாப்படும்போது எனக்குமே ரொம்ப புடிச்சிருந்துது அங்க பிரியாணிலா பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைங்கள்ல நல்லாயிருக்கோங்க ஒரே மாதிரி பிரியாணி சாப்புடாம அங்க வந்து நம்ம வேற மாதிரி சாப் புடும்போது சு சுவையோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கவே நம்மளுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுதுங்க அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கோலா நெறைய கடைகள்லா அந்த ஐஸ்கிரீம்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டா வெப்பாங்க ஹ ஹோம்மேட் ஐஸ்கிரீம் மாதிரி சோ அதனால வந்து என்னன்னா அது அதுமே எனக்கு ரொம்போ புடிக்கோங்க ம் நம்ம பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலானு போகும்போது நெறைய விஷயங்கள் அந்த ஊர்ல என்ன ஃபேமசோ அது வந்து வாங்கி சாப்புடனும் அப்டின்ற மாதிரி நெனைப்போங்க நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா அதெல்லா சாப்புடனும் அந்த மாதிரிலா ஆச இருக்குங்களா
இப்ப நாங்க வந்து கரெக்ட்டுதா கோயிலுக்குன்னு போகும்போது இல்லைங்க அங்க போனா என்ன ஃபேமஸு அங்க போனா வேற ஒரு மைண்ட் செட்டுதாங்க அப்பப்போ ஓடிட் கோசோறம் அப்டின்னாவே முன்னாடியே வந்து செடூல் போட்டுருவோ நாங்க என்ன புதுசா கெடைக்கோ நாங்க நம்ப சாப்டு பாத்து லா அப்டி நீங்களுமா என்னன்னா நாங்க அப்புறோ இதுக்கு போயிருந்தோம் அவங்க ஒருத்தரு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாருமே தெனஸ் அப்டின்னு சொல்லிட்டுங்க அப்றோம் நாகர்கோவில் சைடு போயிருந்தப்போ ஓ அது ஒரு பேக்கரி ஆனா அது அப்டிலாம் இல்ல எதார்த்தமா போயிட்டுருக்கோம் நெறைய கூட்டத பார்த்தா அது ஒரு பார்க்கதா ஒரு பேக்கரி மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு சைடு என்னடா இன்னோ வடக்காய் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்ல பூரி அந்த மாதிரி ஒரு ஐட்டம் போட்டு போட்டிருக்காங்க அந்த கத்தாயோ பிளஸ் வந்து அது அந்த மாரி ஐட்டம்லா ஒரு சைடு போட்டிருக் காங்க போட்டுருக்காங்க ஆனா அது வந்து ஒரே கட ஆனா வந்து ஒரு ஸ்பிளிட்டடா வந்து ப்போ சோ ம மக்கள் வந்து என்னன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நுப்பது நாப்பதுக்கீங்க ரெ அதனால பைபாஸ் என்னனு சொல்ல ஃபுல்லா நிக்குது ஆனாலுமே கம்பம்ப சோசைட்டி காபி பாதாம் பாத்தீன்ன நெறய அந்த ஒரு ஒரு லிக்விட் அந்த மாரி ஒரு பயங்கரமா அந்த ஒரு அங்க நாங்க ஆக்சுவல ப போது அந்த கடய பாத்தோ அங்க போனட்டு ஒரு ஒன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆ அமா இருந்துச்சு சோ பையனுமே ரொ ரொம்ப விரும்பிய இருந்து ரொம்பவே ஹேப்பியான ர்மமன்
சேரி சேரிங்க நெறய விஷயங்கள் நீங்களுமே வந்து போய் சாப்டறதுக்காக போயிருக்கேங்க நீங்களா நெறய விஷயங்கள் வந்து சொன்னீங்க அ ரொம்ப நெறய விஷயங்கள் தெரிஞ்சுக்ற மாரி இருந்தது உம் ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க மீண்டும் அடுத்த அழைப்பில் நம்ம சந்திப்போங்க அதுடன் உம் நன்றிங்க
சாப்டறதுக்கால்லா போலீங்க கோயிலுக்காக பாத்தீங்கன்னா அ பேக் கிரிய பாத்தது கங்க
பரவால பரவாலங்க சேரிங்க சேரிங்க வெச்சுறே
சேரிங்க சேரிங்க